என்ன பண்றீங்கோ
சும்மாதான் இருக்கேன் அப்புறம் நீ நீ கா ஒண்ணுல பாக்குவியா
ஓ ஷின்சேன் பாப்ப நீ
நானும் ஷின்சேன் தான் இவ்வளவு நேரமும் அததுதான் பாத்துட்டு இருந்தேன் டோரிமன்ல இப்ப பாக்குறது இல்ல அதிகமா இப்போ இப்போ மேக்சிமம் ஷின்சானே தான் பாக்குறேன்
ஓ உ டிவியில டோரியமோன்லாம் வருதா என்னோடல டோரியமோன் வரவே மாட்டேன் சப்ஸ்கிரிப்ஷனே போடல
எங்க டிவில எல்லா இதுவும் வரும்
ஓ என்ன சேனல் அதாவது டிஷ் செஷு
டிஷ் இல்ல செட்டாப் பாக்ஸ்
ஓ அதுல எல்லாமே வரும் ஆமா
ஆஹ்
ஹ ஹ சேரி சேரி ஓகே ஓகே இது நான் ஷன்சேன்ல ஒரு எபிசோடு வரும் சூப்பரா இருக்கும் என்ன எபிசோடு் தெரியுமா அஹ் அந்த கார்ட்டூன்ல ஒரு மாரி எபிசோட் வரும் நல்லா இருக்கும்
எனக்கு அந்த ஷின்சேன்ல அவன் பண்ற ஜோக்குக்கு வேண்டியே நான் பாக்குவேன் வேற எதுவுமே இல்ல அந்த காமெடியா இருக்குமல்ல அவங்க பண்றது
ப்போ கரெ்ட தான் உனக்கு இந்த மாரி ஹாபி ம் பில்லலைய
என்ன ஹாபி
இப்போ ப்ரீ டைம்ல பண்றதுக்கு இப்போ ஸ்கூல் படிக்கும் போது இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டேடிஸ் உனக்கு எத ஒண்ணு இருக்கணும்ல்ல
அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டேடி வந்து சும்மாவேதான் இருப்பேன் போன் நோண்டுவேன் இதுதான் என்னோட ஹாபி
சூப்பர் ஹாபி
ஃபேமிலியா வெக்கேஷன் எல்லாம் எங்கயும் போலையா ஹாபி இப்ப சுத்தமா இல்ல நான் படிக்கணும்ன்னு சொல்லிட்டு ஆபி எல்ல தூக்கி குப்பதோட்டில்ல வசிட்டேன்
உம் நா
நட் டூர் போன நீ பார்த்தி இல் டான்ஸ் எல்லா
ஆஹ் ஆமா ஆமா ஆமா பாத்த பாத்த ஆஹ்ஹஞாபம் இப்பத ஞாபகம் வருது இப்ப வசிக்கல நானு உம் உஹம் ஓகே ஓகே
எப்படி ருந்துச்சு
பார் பேஸ் சமையா இருந்துச்சு பாரு நன உனக்கு ரிப்லே பண்ணே தான அதுக்கு ஆஹ்ஹ் ஃபேம்
ஹா
என்ன சொன்ன ஹலோ ஹலோ
ஹலோ யாஸ்மின்
ஆஹ ஆஹா
ஹலோ
ஆ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
கிரீன்ஸ் டக் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒண்ணும்ல
ஆ
ஓகே ஓகே அதுக்கப்பறம் இது இப்போது எந்த லீவ் அதாவது நைன்த்த் லீவ் நல்லாிருந்துச்சா டென்த் லீவ் நல்லாிருந்துச்சா லெவன்த் லீவ் நல்லாிருந்துச்சா இப்போ டுவெல்த் லீவ் நல்லாிருக்கா
எனக்கு வந்து டென்தலயும் ரொம்ப மோசமா போச்சு
ஏன்
டென்த்லெவல எங்கேயுமே போல அம்மா குடம்பு சரியல
ஆ ஆமால ஆ
லெவன்த்தல ஓ இப்போ பரவாயில்ல
லெவன்த் லீவும் லெவன்த் லீவும் மொக்கையாத்தான் போச்சு எங்கேயுமே வெளியே போல
ஓ ஓகே
அதுவும் ஒரு மாசத்துல ஸ்கூல் வேற தொட வந்துட்டாங்களா ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற பேர்ல அதனால்
ஓ எங்களுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சாங்க
டுவெல்த் பரவாயில்ல டுவெல்தல நாங்க வெளியவெல்லாம் போனோமல்ல ல
ஓ ஃபேமிலி எல்லாம் எப்டி எல்லாம் வெளியே போணன்னா வந்துருவாங்களா
ஓ அதெல்லாம் வந்துருவாங்க நமக்கு காச் முட்டும் பிரச்சன ம மற்றபடி மற்றபடி எல்லாம் இதா கிறம்
ஏ ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ண போற காலேஜ்க்கு
எதுவுமே தெரியல என்ன பண்றதுன்னு எனக்கு இன்ஜினியரிங் படி எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறது அந்த கோடிங் பழகறதுக்கெல்லாம் எனக்கு லேப்டாப் வேணும்
ஆமா லேப்டாப் வந்து அப்ளை பண்ணும்ல நீ அப்ளை பண்ணலையா
எதுக்கு அப்ளை பண்ணும்
இந்த எப்டி சொல்கிறது ஆன்லைனல்லாம் நெறைய பேர் சொல்கிறாங்கள்ல இந்த மாரி நான நெறையா யூடியூப் ஷாரட்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன் அததுலலாம் இந்த மாரி உங்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் வேணும் அப்டின்னா இந்த மாரி நீங்கள் அப்ளே பண்ணும் அப்டியெல்லாம் சொல்கிறாங்கள்ல்ல
நான பா்த்தது இல்லயே
அண்ண இ நீ வந்துச்சுா உக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்
ஆ
எனக்கு எது ஆனா எனக்கு நான பாத்த மாரி இருக்கு லேப்டாப்க்கு
உங்க அண்ணா உங்க அண்ணாக்கு வந்து எப்டி குடுத்தாங்க காலேஜ்லயே குடுத்துட்டாங்களா
ஆ எங்க அண்ணாவுக்கு வந்துட்டு நாங்க அவன் காலேஜ் போகும்போது இந்த மாரி வாங்கனும் லேப்டாப் வேணும்ன்னனு சொல்லிட்டு அவன் வாங்கினான் அதுக்கப்புறமா இப்போ கவர்மெண்ட்ல் தா கொடுத்தாங் லேக்க இது லேப்டாப்பு அதுக்கப்புரோ அதில் ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க சோ அப்புற ரெண்டென்ன இருக்கா அவன் வாங்கினது அவனோடக்கே வச் அந்த செகண்ட் வாங்கினல அது மட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்க
இப்பவும் கவர்மெண்ட்ல குடுப்பாங்ளா
என்னது
இப்போ குடுப்பாங்களானனு
இந்த தெரியலயே ஆனா அந்த லேப்டாப் என்னோட இருந்தா பேரு எங்க அக்கா வாங்கிட்டு போய் வச்சு அவ வீட்டுலயச்சு ஒரு மாச ஆச்சி கொக்கண்டுவன்னு தர மாரியே தெரியல
உங்க அக்காவுக்கு ஒரு தம்பி இருக்குதானே
ஆமா ஆமா ம்
நம்ம ஏஜ் தானே
அம்மா வயசு தா நீ இப்போ என்ன ஐ மீன் எந்த கோர்ஸ் எடுக்கலனு பிளானனு பிஎஸ்சி சி பிஎஸ்சி என்றப்பார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கா
ஆமா
ஓகே-ஓகே வேற எந்த கோர்ஸ்மே உனக்கு ஐடியா இல்லையா
வேற எந்த கோர்ஸ்மே ஐடியா இல்ல
அப்படில்லாம் இருக்கக்க கூடாது நெறைய கோர்ஸ் நீ ஐடியா வச்சுக்கனு
வேற இன்ஜினியரிங்ல வேற என்னவேற என்ன கோர்ஸ் எடுத்தாலோ அதுக் இப்ப வேல்யூ இல்லல ல இப்ப வல்லா
இன்ஜினியரிங் தண்டி நமக்கு ஸ்கில் தானே முக்கியம்
ஆமா
அதுவும் கரட் தானே அதான் நானு
இப்போ ஈஸி இப்போ ஈஸி வந்து பியூச்சர்ல ஈஸி ஈ வந்து
ஓ ஓகே அப்படி நர் இப்பயே இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்ல்லா பாக்கலால்ல நீ கஷ்டத்த எல்லாம் பாத் அது பாஸ் ஆனா போதும் ஒரு ஓரளவுக்கு இருக்கிற ஜி இது ஜிபிே இருந்தா போதும்
பாக்கலாம் ஆனா என்னோட ஒரு இது இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் எடுக்கணும்னு ஒரு
அப்படி மட்டோ இருக்காத நீ நிறைய சோ சாய்ஸ் வந்து பில் பண்ணிக்கும் இப்ப நானே பாத்துக்கோய எனக்கு பஸ்ட் பிபரன்ஸ் பி பி டி இப்ப கடைக்கு கீழேர்ந்து நாஆடியோடக் எடுத்துரலான் முடியும் போய்டு அதுவு கிடைகலன ரேடியலஜி எடுத்துல முடி அதுவும் கடிகலன எம்மசி எடுக்கலன்னு முடிவுபன்னிட்டேன் நாலு அஞ்சி கோர்ஸ் லயனா வச்சுிருக்கேன் பஸ்ட்ஃபரன்ஸ் எது செகண்ட்ரிஃரென்ஸ் எது தேர்டு ப்ரிஃரன்ஸ் எ து ஃபோர்த்து ஃப்ரன்ஸ் எ து ஏன்னா நீ கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அந்த மாரி தா இருக்கோ ஒரே ஒரு காலேஜ் ஒரே ஒரு காலேஜ் மூலோ டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது
ஒரு காலேஜ் வந்து ந நெறைய காலேஜ் வந்து நெறைய இது அட் பண்ணிருவே
ஆ காலேஜ் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா கோர்ஸ் தான் நீ நெறைய கோர்ஸ் நீ பில்பண்ணி வைக இருக்கணும் நிறைய யோசிச்சு வைக்கணும் இன்னும் டைம் இருக்குல கவுன்சிலிங் கூப்பிடறது முன்னாடியே எங்க மைண்ட செட்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி மட்டுதான் எனக்கு கிடைக்கும் அப்பனு இல்லாம திடீர்னு கிடைக்கலனா என்ன பண்றது என்ற அப்படின்ற பேக்கப் ஆப்ஷன் இன்னும் மைண்டில்க வச்சுக்கோ பாரு அதுக்கு ரிலேட்டடா அதோட இருக்கிற ஹைப்புக்கு இருக்குற மாரி வேற ஏதவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிப்பாரு ஆனா ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் வைக்கிறது கண்டிப்பா இது இல்ல
உம் பாக்கலா அதுக்கஅப்பறம் சரி ஓகே கால் ஸ்பெல்லிங் வந்து ஈஸியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட செட் வந்தது அதுக்கப்புறம் வேற மெக்கட்ரானிக்ஸ் அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது நான் அதுல போய் என்ன பண்றது
அப்படி இல்ல இப்ப நம்ம வந்துட்டு அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோ வீட்டுல இருக்கோல அப்போ யூடியூப் வீடியோஸ் எல்லா பாத்து மெக்கட்ரானிக் ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோ
பாக்கலாம் ஒரு வேல படிச்சுட்டு அதை வந்து இப்போ ஏஐயோ வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது
அதுவும் கரெக்ட் தான் இப்ப ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஒரே வேலைன்னு தெரியுமா அக்ரிக்கல்ச்சரு அதுக்கப்புறம்
ஆம் அக்ரிகல்ச்சர்லயே வந்துரும் ஏ ஐ
ஆமா அதுலயே வந்துடும் ஏ
உம்
நிறைய விஷயத்த ஆனா சில விஷயம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது
இப்போ ஹாஸ்பிட்டல்ல பண்ற வேலையெல்லாம் வந்து ஏஐடல்ல கொடுக்க மாட்டாங்க ஏனா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதனால
எனக்கு யூஸ்வலாவே நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த கோடிங் அதுலல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதுதான் பிரச்சனை அதனாலதான் நான் சேரி சொல்லி பயாலஜி குரூப் எடுத்தேன்
உனக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றதெல்லாம் புடிக்குமா
ஓ எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்க்குள்ள போனாலே ஒரு மாதிரி ஹைப் வந்துடும் எனக்கு நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்
அந்த ஸ்மெல்ல கேட்டாலே எனக்கு தலை சுத்தும்
ஒர் ஒர்த்தவங்களுக்கு ஓ ஒன்னு எனக்கு என்ன தெரியல கரெக்டா நி நிறைய பாத்த டாக்டர்ஸ் யுனிபாம்லா போடுவங்கல அதெல்ல பாத்தாலே எனக்கு அவ்ளோ ஆஸ தேய இருக்கும்
எனக்கு டாக்டரஸ் பாத்தாலே எப்டி டெய்லியும் ஒவ்வொருத்தரு கைய உடைஞ்சு கால் உடைஞ்சு அப்டி இந்த மாரி எல்லா வருவாங்க எப்புடி இதெல்லா பாக்குறாங்க
ஊ மனச கல்லாக்கிப்பாங்க
ம்
ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்களால தான் எப்படி சொல்றது அதை பத்தியிலும் யோசிக் கூடாது ஒருத்தங்க நம்ம ஹெல்ப் பண்றோம் அவங்கள ரெக்கவரியாக நம்ம ஹெல்ப் பண்றோம் அந்த மைண்ட் செட்லயே இருந்தோன்னா ஆனா பயமாதான் இருக்கும் ரொம்ப பயமாதான் இருக்கும் டக்குன இந்த பக்க பாத்த யா கை உடஞ்சு தனியா வந்துட்டு இருப்பாங்க கால் உடஞ்சு தனியா வந்துட்டு இருப்பாங்க நல்லது தைரியம் வேணும் மனசு தைரியம் வேணும் அல்லா கொடுப்போம்ஹ ஐ மீன் அந்தந்த டைரிய வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பாக்கலாம்
சேரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் ஆஹ்